வணக்கம் கேக் அ
வணக்கம் உங்ளுக் கேக்குதா
அ கேக்குது
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க இன்னக்கு நாள் எப்டி போச்சு
போச்சி எப்டியோ கிச்சன்ல உங்களுக்கு எப்டி போச்சு
ம் எனக்கு வந்து ஓகேவா இருந்துது வெளிய கடைக்கு போயிட்டு தஸ் வாங்கற்து அது போல ஒரு மாதுரியா தங்கச்சி கூட வெளிய போயிட்டு சுத்திட்டு மழ வேற பேஞ்சிது அந்த க்ளைமேட்டுக்கு ஏத்த மாரி ஆமா அப்டே ரெண்டு பேரு வெளிய பொய்ட்டு சுத்திட்டு அப்டே வீடு வந்து சேந்துட்டோ நாள் வந்து இன்னக் வந்து போரு சொல்ல முடியாது நல்லாவே போச்சு அப்டின்
சி்ஸ்டர் கூட ஜால்யா போச்சு
ம் அது பொலன் சொல்லலா
ம் ம்
நீங்க என்ன பண்ணுவீங்க குக்கிங் வந்து நீங்க பண்ணீங்களா எப்புடி
காலைல எனக்கு பேபி இருக்கு அவன பாக்கவே டைம் சரியா இருக்கு
அ
அதிகமா குக் பண்ணிட்டு மத்தியானோ நா குக் பண்ணுவே அந்த மாரி குக் பண்ணிட்டு வெசல் வாஷ்லம் நாந்தா பண்ணுவ எல்லா பண்ணி கிச்சன் கிளீன் பண்ணிட்டு வந்து அவன தூங்க வக்கிணு அதா பெரிய டாஸ்க்கு அவன தூங்க வச்சுட்டா அப்புறமாதா நா எதாச்சு வேல இருந்தா பண்ணுவ இல்ல நா இன்னா கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுப்ப
சூப்பர் சூப்பர் குழந்த எப்டி எந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காளா
இல்ல இல்ல ஒன் இயர் தா ஆவுது அவுனு
ஓ ஓகே அப்போ ரொம்ப குட்டி கொழந் போலயே எப்டி வேலயே செய்ய முடியாது ஏன்னா நா வந்து என்னோட
ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏ மாமியார் இருக்காங்க வீட்ல சரியா அவங்க இருக்கிறதால கொஞ்சம் நமக்கு இது கம்மியா இருக்கு டென்ஷன் அவங்க பாத்து தான் நம்ம கிச்சன்ல வேலை செய்யற மாரி இருக்கு
ம் ம் ஏன்னா குழந்தை அதுவும் ஒன் இயர் அந்த மாரி குழந்தைங்கல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் என்ன பண்றாங்க எது பண்றாங்க சும்மா கையில இருக்கறதுலா எடுத்து வாயில வச்சுப்பாங்க ஆமா
ரொம்ப இவனும் ரொம்ப வாலு தான் சமாளத்து கூட பாதி ஆயிருவோம் நம்ம அந்த மாரி பண்ணுவா
ப்ப தெரியது தெரியது இல்ல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலங்க
ஆமாவா சிங்கிளா நீங்க இல்ல குழந்தைங்க பத்தி இவ்வளவு விவரமா சொல் ங்களே
ச ச நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ல விவரமா கொஞ்சம் இது ப ஏனா அக்காங்க பெரியமா பசங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு சோ அதனால அவங்க பண்ற சேட்டை எல்லாம் நம்மளுக்கு க்கு நல்லாவே தெரியும் இப்பதான் வந்து ரெண்டு பேரும் வந்து எல்கேஜி படிக்கிறாங்க எல்கேஜில இருந்து ஆமா எல்கேஜில இருந்து யூகேஜி இந்த இயர் வந்து ப்ரொமோட் ஆயிருக் தாங்க அவங்க
ஆ
ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க ஒன் ஒன் மந்த் லீவ்ல வந்த போது ரொம்ப அதிகமா வே மட்டும் வந்து பேட் எடுத்து மண்டை ஒடை கத்துறது அது போல ஆமா மண்ட அடைச்சு கத்தறது இல்லனா பாலை எங்கன்னா தூக்கி போட்டு எதற்கே வேற எங்க வீடு எதிர்க் ஸ்கூல் இருக்கு அ அந்த ஸ்கூல் யூனிபார்ம் எலாம் பாத் ட்டு ஏன்னா அப்பதான் சேர்க்கத்துக்கு நறைய குழந்தைங்களளை கூட்டுங்க வருவாங்க நறைய அட்மிஷன்லாம் போய்ன்னருந்தா அந்த யுனிபார்ம் பார்த்துட்டு நான் இந்த ஸ்கூல் தான் சேருவேன்ட்டு ஒரே அடம் அய்யோ ஆம் இல்ல இவங்க வந்து வேற ஊரா அக்காங்களா வேற ஊரு அதனால வந்து ஆ அவங்க வந்து ஒர்க் பண்றதுனால வந்து எல்லாரும் வேற வேற எடத்துல ஓர்க் ஆமா அதனால வந்து நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடம்புடிச்சு உக்காந்துட்டான் இல்ல இந்த ஸ்கூல் தான் போவே அப்படின்னு அதெல்லா கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாரி எதுவும் இப்பாச்சும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்
வீடு அத அங்க நம்ம வீடு இது யார் வீடு இதெல்லா என்ன தெரியும் பார்ப்பாங்க
அதுவும் வந்து இந்த படிக்கிற விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆர்வக காமிகிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப
அது ஆர்வம் இல்ல அ புது யூனிஃபார்ம் புது லன்ச் பாக்ஸ்ு புது வாட்டர் கேனு
ஆ அப்படிய சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து் ஃபர்ஸ்ட் கேடுக்குறா ஆமா ஏன்னா ரெண்டு ர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு எப்படி சொன்னா ஷார் மைண்டடா இருக்கும் ஒரு விஷயத்த சொன்னா ஸ்ட்ராங்கா புடிச்சுப்பாங்க அத மறக்க மாட்றாங்க அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆமா எனக்கே அதான் ஆச்சரியமா இருக்கு ஆனால்தான் இவங்ககிட்ட
இல்ல இப்பதுக்கு பசங்க நல்லது நாலேஜா தான் இருக்காங்க இப்பல்லாம் வற பசங்கல்லாம்
எனக்குே ஆச்ச ர
ரொம்ப அறிவா பேசுறாங்க
ஆ இப்ப இப்ப வந்து இப்பதானே பேச்சு ஸ்டார்ட் ஆகுது இன்னும் போக போக வாயடத்தை பார்த்ததுக் அப்புறம் வாயசந்து நம்மளே நின்று என்னதான் இதுங்க எப்பயும் எப்பல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு
ஒய் அதூ மர்யாதே தர மாட்டாங்க அக்கா பசங்கனா மோஸ்ட்லி எனக்கூ ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்களுக்கூ பசங்கருக்காங்க ஒருத்த வந் அ ஃபோர்த்துப் படிக்கிறா இன்னொருத்திக்கி இப்பதா சேத்துவுட்ருக்காங்க ஸ்கூலு என்னமா வாய் பேசுவாங்க மர்யாதையே ஒரே பேர் சொல்லிதா கூப்புட்றாங்க என்ன எ பேர சொல்லிதா கூப்புறது எனக் கல்யாணோ ஆனா எனக்கே ஒரு கொழந்த வந்தாலு எ பேர சொல்லிதா கூப்புடுவாங்க அக்கா பசங்கல்லா தண்ணி தண்ணி கூட அவுங்கப் போயி எடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா தண்ணி கூட நம்ம ரூம்கெப்படா போவோன் பாத்துட்டுப் பா தங்கச்சி பொண்ணு ரூம்குள்ள இப்டி என்டர் சொன்னா ஒரு க்ளாஸ் தண்ணி எடுத்துட்டுவான் சொல்லுவா அப் அப்டியே நின்ட எடத்துலயே சொல்லுவா அவளுக்கு நம்ம போய் ஒரு க்ளாஸ் தண்ணி எடுத்து வந்து குடுக்கணு அது குடுக்லனா தேவலே இருப்பா இந்த பாட்டிங்கலா செய்வாங்க தெரியுமா ஒரு வேல செயலா திட்டிட்டே இருப்பாங்களே அந்த மாத்ரி பிகு பண்ணுவா
சோன்னெ எப்டிதுங்ளான்ச்சி எத் எந்த விஷ் மோ நாங் பண்ணிருக்கவே மாட்டோ அத போயிட்டு வந்து சித்தி இதுமேர் பண்ணி சுமா இதுமேய் பண்ணிச்சாயா அப்டின்ட்டு போட்டு குடுக்கச்சி
அது அக்கா பசங்க இல்ல உங்கம்மா சிஸ் சரின் லாஸோட பேபிஸ் இருக்கூ தெரியுமா
ஆ
அதுங்கலா அப்டி சொல்லுவாங்க அக்கா பசங்கள நம்ம அடிப்போ கூட நமக்கில்லாத உரிமையா சொல்லாதுங்க எதுமே இங்க இதுங்க தா ரொம்ப ஸ் சொல்லுவாங்க அ மாமி இப்டி சொன்னாங்க மாமி என்ன அடிச்சாங்க பண்ணியே இருக்க மாட்டோ
உ
ஆனா போட்டு சொல்லும் போது கோவமா வரூ நா போய் கேப்பே நா பண்ணேனா நா இது பண்ணேனானா ஆ சும்மா சொன்னே சும்மா சொன்ன நீ சும்மா சொல்லுவே அவுங்க அப்டியே நெனைப்பாங்க நா அம்மா இது ரூம்ல சேக்க மாட்டே நா அடிக்கிறேன் நெனைக்கம் மாட்டாங்க
ஆக்சுலி வந்து ஒரு விஷ்யோ நடந்தது வேறவ்யா இருக்கூ அவுங்களோட கற்பனை திறன ஊத்தி ஆமா இமேஜினேஷன் கொட்டி அவுங்க கேக்குறவுங்க எப்டிருக் கோனா போ புல்லட்
ஐயோ இப்டி கொடும பசங்ளையோ சேக்க மாட்றாங்க அது யோசிப்பாங்க தானே யார்யார் தாலோ பசங்க சேக்க பசங்க போனாலே அடிக்குறாங்க திட்றாங்க நம்ளுக் வேற அது கெட்டப் பேர் முன்னாடியே நம்ம நொம்ம நா நல்ல பேர் கெடக்கிது இங்க இதுல இது வேற
அதுவு கரக்ட் தா ஏனா ஃபஸ்டாச்சி எனக் தெரிஞ்சி நம்மலா வளர மோது எனக் தெரிஞ்சி வந்து பாத்திங்னா அடிச்சாலு இது பண்ணாலும் அந்த சொந்த பந்தன்ட்டு ஒரு விஷ் ஷ்யோ வந்து பேச்சு நம்ப எதுத்து பேச மாட்டோ அந்த அப்பல்லா எனக் பேசவே வராது யார்க்கூ மோஸ்ட்லி
ம்
சும்மா ஆ ஊன்ட்டுந்து போய்டுவோ இப்பருக்க கொழந்தைங்கள சொல்லவே தேவல்ல ஒர்
ஐயோ ஆமா ஆமா இப்டி கை தா வெப்போ அலடின் அழுவாங்க என்ன என்ன யார் அட்ச்சா அட்ச்சா அவுங்கதா அடிச்சிருப்பாங்க பண்ணிருப்பாங்க தேவயா எனக்கு வெளாட கூடக் கூடாது அந்தப் பசங்க கிட்ட ஆனா நம்ப பசங்கல்லா நம்ப அவுங்க உரிமயா அடிப்பாங்க
வந்து பாத்திங்கின்னா அவ்வளதா உன்ன இட்டுன் போய் போலிஸ் ஸ்டேஷ்ன்ல உட்ருவோ நியூஸ்ஸு பாத்துருக்கல்ல கொழந்திங்க மேல கைவெப்பியா இதல்லா எங்கிந்துரா கத்துன்னு வரிங்க அப்டின்னா வச்சிக்கோ நா தா பாக்றேன்னே ம்
ஃபோன் குடுத்தா ஸ்க்ரோல் பண்றது அந்த ஸ்க்ரோல் பண்ண அந்த குட்டி குட்டியா அந்த வெரலப் பாத்தாலே கோவோ வருது இந்த வயசுல இதுங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க நம்ம அந்த வயஸ்ல ஃபோன்னா என்னன்னே தெரியாது சும்மான பொம்ம ஃபோன வச்சி அலோன் பேசிட்டு இருக்கு யூடியூப வை க்கிறது ஜெல்லி வீடியோன் போடறது ஒரே ஸ்க்ரோல் அந்த மேல மேல தள்ளித் தள்ளித் தள்ளித் தள்ளி அது அந்த வீடியோ ஃபினிஷ் ஆவுதோ இல்லியோ பட்டுன் தள்றது அது ஏ அது முடிக்கிற வரிக்கு வெயிட் பண்ணே அத் ஏ அப்டித் தள்ற ஆ அ கோக்கோமெலன் கோக்கோமெலன்
ஆம்மாமா ஐயோ என் எனக்கு அத பத்தாலே ஏ வயித்தெரிச்சல் வருதா இல்லயான் தெர்ல அப்டி எரியிது
நம்மா
கண்மணி ரைம்ஸு என்னென்னமோ
ஐயோ எம் பைய அதா பாப்பா அதல்லாந்தா பாப்பா ரொம்ப எரிச்சல் நா ரீசன்ட் டைம்ஸ்ல அது ரொம்ப கேட்டேர்ந்தது எ அக்கா பசங்களு கேட்டே இர்ந்த வீட்லருக்குமோது இப்ப எனக் கல்யாணாயி எம் புள்ளைகன கேக்கற எல்லா பாடமு எல்லா மனப்பாடமாயிருக்கு எனக்கு எல்லா பாட்டு அந்த மாரி ஆயிட்ச்சி
ஐயோ முடில டா சாமி அதுவு அந்த இது இருந்தா மட்டுந்தா சாப்டுவே அப்டின்ட்டு ஒரு அடம் புடிக்கறாங்க
ஆ அதுக் அது போட்டதா வாய தொறப்பாங்க
ம் உ ப்பா
ஏ எ அக்கா பைய அப்டிதா இப்ப அவ ஸி ஃபிஃப்த்து ஸ்டான்டர்டு அஞ்சாது படிக்கிறா இப்ப கூட வந்து அவுனுக்கு வந்து செகண்டோ என்னமோ தா படிக்கிறா ஃபிஃப்த்து இல்ல செகண்டோ என்னமோ படிக்கிறா இப்ப கூட ஸ்நாக்ஸ் எதாச்சி வாங்கிட்டு வந்தா கூட ஸ்நாக்ஸ் வெச்ட்டு ஃபோன் எத் ருவா ஸ்நாக்ஸ் தான சாப்ட போறா நீ என்ன சாப்பாடா சாப்புர்ற எதுக் ஸ்கூலல்லா எப்டி சாப் ற நா ஸ்கூலல்லா சாப்ட்ருவன் சொல்றா ஸ்கூல்ல ஃபோன் இல்லாம சாப்ட தெரிது வீட்ல வந்து அம்மா செல்லோ ஃபோன் இர்ந்தா தா சாப்டுவே டி வி போட்டா தா சாப்டுவ
எனக் தெர்ஞ்சி நம்பளே வந்து இந்த குழந்தைங்களெலா பழக்கப்படுத்தி நம்பளே வந்து இவ இப்டிதா அப்டின்ட்டு நம்பளே ஒரு போர்ட்ரேய்ட் பண்ணிர்ரோ
ஆம்மா ஆம்மா இப்பருக்குற ஜென்ரேஷன்லா இப்டிதாருக்கு இன்னு வரப்போற ஜென்ரேஷ்ன யோசிச்சா பய்மாருக்கு பசங்க என்னல்லா பண்ணாங்கோ லேப் டாப்பு கையுமா சுத்திட்ருக்கோமா என்னன்னே எதுமே தெரில
டூ கே கிட்ஸுக்கே வந்து பயப்படுறாங்க இவங்கலா வந்து என்னமோ ஜென் சி ஜென் ஆல்ஃபா உம்
அய்யய்யோ அப்பா பயமா இருக்கு பசங்கள வளக்கவே பயமா இருக்கு நம்ம என்ன வளத்தாலு வெளியில போய் அதுங்க என்ன கத்துட்டு வரப் போதுங்களோ அந்த பயந்தா
ஆமா அது உண்மதா ஏனா வந்து உண்மைய சொல்லனுனா நாங்களே வந்து வீட்ல ஒரு மாதிரி இருப்போ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதி ரி இருப்போ சொந்தகாரங்க கிட்ட ஒரு மாதி இருப்போ
சொந்தக்காரங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்குறது பரவால்ல வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா நா நம்ம என்ஜாய் பண்ணி பேசுவோ நம்ம என்ன வார்த்த வேணா பேசனா வீட்ல அது பேச முடியுமா பேச முடியாது அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க இதெல்லா இருக்குல்ல
ரொம்பவே ஜென்ரேஷன் என்க்கு தெரிஞ்சு ரொம்பவே மாறிச்சி கண்டிப்பா
கண்டிப்பாங்க நெறைய விஷய உங்க கிட்ட பேசனு ஆ உங்க கூட பேசுனது ரொம்ப வே சந்தோஷ எனக்கு ஆ பேசலாங்க நன்றி ஆ பேசலா நன்றி